ஹலோ
ஸ்டர் எப்டி இருக்கீங்க
க்கோ சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கோ சிஸ்டர் என்ன பண்றீங்க
நா வந்து இப்ப சமையல் பண்ணியிட்ருக்க சிஸ்டர்
ஓகே ஓகே சிஸ்டர் ஆ முடிச்சுட்டோ சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
ஆ சிஸ்டர் இதுல பர்ஸ்னல் டீட்டைல் யூஸ் இது பண்ணக்
ஓ சரி ஓகே நீங்க வந் து காலேஜ் டைம்ல வந்து டூ அதாவ்து நீங்க எதா எதா ஒரு ப்ளேஸ்க்கு டூர் போயிருப்பீங்கல்ல மறக்க முடி யாத ஒரு எடத்துக்கு
ஸ்டர் காலேஜ் டைம்லலா நா அவ்ளோவா இன்வால்வ்மெண்ட்டல்லா இல்ல சிஸ் டர் காலேஜ் டைம்ல நா எங்கியு டூர் போனதே இல்ல
ஓ அப்டியா நா வந்து மொத மொத தேர்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்ட்ல அப்ப வந்து எனக்கு ஞாபகல்லா இல்ல அதாவது எந்தெந்த ப்ளேஸுக்கு போன ஞாபகில ஆனா வந்து எங்க டியூசன்ல இருந்து ராமேஸ்வர கூட்டிட்டு போனாங்க அதுதா நா மொத மொத போன அ டியூஷ டூருன்னா அந்த ஃபஸ்ட் டூர் அதுதா ஆனா எனக்கு ஞாபமில்ல ஆனா நா ங்க வந்து இந்த வேன்ல போனோ சாப்பாடு வந்து எங்க அம்மா வந்து எனக்கு பூரி காலையில சாப்படறதுக்கு பூரி மத்தியான அந்த லெமன் ரைஸு தொவயல் வச்சு விட்டாங்க இது மட்டு எனக்கு ஞாபக இருக்கு சின்ன பிள்ள பாத்திங்ளா அப்போ நம்ம பூரினா ரொம்ப ஆசப்படுவோ இல்ல அப்ப பூரி ஐ நம்ம வீட்ல பூரி இந்த படத்துல பாத்துருக்கோல்ல அந்த மாரிதா எங்க வீட்ல பூரி அப்டி சொல்ட்டு ஜாலியா இருப்போ அந்த இதா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போன டூரு ஆனா நா என்ஜாய் பண்ணல அப்ப சின்ன பிள்ள ஒண்ணுமே தெர்ல நெக்ஸ்ட் நா எப்போ போன அப்பனா காலேஜ் படிக்கும் போதுதா மொத மொத நா டூர் போன எங்க போனன்னா கொடைக்கானல் போனோ கனல அந்த காலேஜ் டைம்ல அந்த பிள்ளைங்களோட அந்த பஸ்ல டான்ஸ் ஆடிட்டு ஆ நெஜமாவே சொன்னா இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்றம் நம்ம நினைவுலருக் குற ஒரே ஒரு சந்தோஷமான நினைவு அப்டின்னா நம்ம அந்த கல்லூரி வாழ்க்க தா நம்ம காலேஜ் படிக்கம்போது பாத் திங்கன்னா நம்ளுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமுமே தெரியாது ஏனா நம்ளுக்கு வந்து இப்ப ஒரு பண கஷ்டமோ இல்ல நம்ம நெஜமாகவே குடும்பத்தோட வறுமை கூட தெரியாம வளந்த ஒரு பருவம் தா அந்த கல்லூரி பருவன் சொல்லலா ஏனா அ நம்ம அப்ப நம்ளுக்கு செலவுக்கு எதுவு காசு வேணா நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ளுக்கு குடுப்பாங்க நம்ளுக்கு எது ஒரு கஷ்டன்னா நமக்கு கூட நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்கள நம்ம ஏன் அத பத்தி நம்ம யோசிக்கணு அப்டிங்ற ஒரு தாட்ல இருந்தோ அப் போ வந்து அந் காலேஜ் டூரு இதுதா நம்ளுக்கு வந்து வாழ்க்கைலே மறக்க முடியாத நினைவா இருக்க போகுதுங்றதே வந்து து அங்க போம்போதே தெரியில நெஜமாவே தெரியில இப்ப அங்கெல்லா போய்ட்டு இப்ப யோசிச்சு பாத்த ஆஃப்டர் மேரேஜ் க்கு அப்றம் நம்ம நம வாழ்க்கையே வந்து இந்த கிச்சன் குள்ளே அடங்கிருச்சு பாத்தீங்களா காலைல எந்திச்சாலு இந்த சிங்க்குல தா முழிக்கு நைட்டு தூங்கபோது இந்த சிங்க்க பாத்துட்டு தா தூங்குறோ அப்பப்ப நாளா நெஜமா இந்த சமையல் பண்ணிட்ரு க்கும்போது என்னோட பழைய ஃபோட்டோ ஃபோன்ல பாத்துருப்பே ஆனா சமையல் பண்ணிட்டு நா என்ன யோசிப்பனா நம்ம காலேஜ் ல இப்பில்லா இருந்துருக்கோல இப்பில்லா இருந்துருக்குல அப்டின்லா சொல்லி யோசிச்சு பாக்கறது இந்த பிள்ளைங்ளோட சேந்துட்டு இந்த ப ப்ஸு சாப்ட போறது இந்த ரோஸ் மில்க் குடிக்க போறது என்னைக்காது இந்த காலேஜில வந்து பொங்கல் பங்ஷன் அப்டின்னா பொங்கல் பங்ஷன் வைப்பாங்கள காலேஜ்ல அப்ப வந்து பச பிள்ளைகளோட போயிட்டு இந்த பிரியாணி சாப்புறது அதெல்லா ஆ மறக்க முடியாத ஒன்னு வாழ்க்கை ல வந்து இப்ப யோசிச்சா கூட ஒரு சந்தோஷமான நினைவு அப்டின் என்னயே கேட்டோ அப்டின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அம்மாப்பாட்ட இருந்தது இன்னொன்னு ரொம்ப சந்தோஷமா நம்ம இருந்தது அப்டின்னா அந்த கல்லூரி நாட்கள் மட்டுந்தா என்னோட நினைவுல மறக்க முடியாம இருக்குறது ம் நீங்க உங்க
என்னோட லைஃப் வந்து க கால்லேஜ் லைஃப் கல்லூரி வாழ்க்கை இல்ல சிஸ்டர் எனக்கு வந்து ஸ்கூல் தா ரொம்ப ப இதாருந்ச்சு ஏனா நா ஸ்கூல்ல இருந்தது காட்லு காலேஜ்ல அப்டே ஆப் போசிட்டா இருந்தே எல்லா காலேஜ்ல தா ரவுடித்தனம் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய்மென்ட் பண்ணுவாங்க ஆனா என்னோட நா எப்டின்னா நா வந்து ஸ்கூல்லே அந்த என்ஜாய்மெண்ட்டலா பண்ணிட்டே ஏனா நா இப்ப ஸ் காலேஜ் போற எடத்துல வந்து எனக்கு யாருமே தெரியாது எல்லாமே புதுசு அப்டிங்கம்போது என் மைண்ட் செட்ல என்னாச்சு னா ஓகே இப்டி இவங்க எல்லாமே புதுசு அப்டின் ஒரு தாட்லே நா இருந்துட் டேனே தவிர அந்த என்ஜாய்மெண்ட்ட வந்து நீ இப்ப சொல்றனால எனக்கு அது தெரியுது ஓகே நம்ம இன்னி கொஞ் ஞ்சோ நல்லா என்ஜாய் பண்ணிருந்துருக்கலா போல காலேஜ் லைஃப் ல அப்டின்னு ஆனா ஸ்கூல்ல என்னென்ன சேட்டை பண்ணமோ காலேஜ்ல எப்டி நீங்க சேட்ட பண்ணீங்ளோ எங்கெங்க டூர் போனீங்ளோ அதே மாரி நாங்க ஸ்கூல் டைம்ல போயிருக்கோ இந்த சாட்டர்டே சண்டேல லீவ் வரு ல அந்த டைம்ல வந்து நாங்க டூரு அப்டியெல்லா போயிருக்கோ அது ஃப ம் கா எல்லாருமே போனதில்ல ஒரு ஆ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பத்து பேர் இருவது பேர் அந்த மாரி போயிருக்கோ அத வந்து நா ரொம்ப இதா பண்ண இப்ப காலேஜ் ஜின் சொல்லம்போது நம்ம என்ஜாய் இப்போ நீங்க சொல்லும் போது ஓகே நம்ம காலேஜ் லைஃப என்ஜாய் பண்ணிிரு க்கலா போல மோஸ்ட்லி நா காலேஜுக்கு போவே மாட்டே ஏன்னா திங்க கெழம திங்க கெழம சாரீ கட்டணு எங்க காலேஜ்ல
ஓ அப்டியா ஆ
திங்க்கிழமையும் கட்டணும் வெள்ளிக்கிழமையும் கட்டணும் அதனாலேயே நான் வந்து மோஸ்ட்லி காலேஜ் பக்கம் எட்டி பாக்க மாட்ட
என்ன லீவ் போட்றது என்ன
அப்புறம் மோஸ்ட்லி நான் வந்து சினிமா வந்து பார்க்க மாட்ட மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சினிமா பார்ப்பாங்க அவங்க போனாங்க அப்படின்னா சினிமாக்கு தான் போவாங்க அந்த ஒரு தாட்லயே நா என்ன பண்ணிடுவேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கொஞ்சம் க்ளோஸ் வந்து கட் பண்ணிட்ட
ஓ சரி நாங்க வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் ல்லா டூர் சாரி டூரு நம் பாருங்க சினிமா எல்லாருமே போயிருக்காங்க மூவிக்கு போம்போது என்னைக்கு நான் வந்து மூவிக்கு மட்டும் போனதே கடையாது ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போனது அப்படின்னா பப்ஸ சாப்டுவோம் அதுவுமே ரொம்ப ரேர் தான் அடிக்கடி நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியா இருந்தாலே ஜாலி தான் அதுவும் நான் பிஜி படிக்கும் போது பன்னெண்டு கேர்ள்ஸ் மட்டு தா கிளாஸ்ல அப்ப நாங்க மட்டும் தனியா தெரியவோம் அதாவது இப்ப நம்ம டூர் போனு வச்சுக்கோங்கள எல்லாரும் ஒரு இதா திரிஞ்சாங்கன்னா நாங்க மட்டும் எந்த கடில என்ன தீமண்ட ங்க என்னத வாங்கி சாப்பிடலாம் ஒரே நம்ம மை் வந்து சாப்பாட்டுல இருந்துச்சு ஒரு இப்ப நான் யோசி நா யோசிக்கும் போது என்னனா அப்ப நம்ம வந்து எவ்ளோ ஜாலியா இருந்துரோக்கொல நம்ம எவ்ளோ அரட்ட டிச்சிருக்கோம் எவ்வளோ பேசியிருக்கோ என்னென்னல்லா செஞ்சிருக்கோ அந்த கால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது ஒரு சின்ன ஒரு கவலை கூட இல்லாமல் வீட்டுக்கு போனாலுமே அந்த கவலையே இருக்காது ஐ நாளைக்கு வந்து காலேஜ் நிஜமாவே எங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஏ லீவ் விடுறாங்க நாங்க யோசி பிஜி பிஜி படிக்கும்போது தா நா யோசி ச்சுரூக்க யூஜி ல கூட அப்டி யோசிச்சது கிடையது எதுக்கு டா சாட்டர்டே சண்டே லீவ் வருது யோசி இருக்கும் ரெண்டு வருஷம் தானா காலேஜ் லைஃபு அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் ரொம்ப மிஸ் பண்றது அப்படின்னா நான் என்னோட பிஜி காலேஜ் பிரண்ட்ஸ்ஸ தா இப்ப இப்ப வரைக்குமே நாங்க போ போன் பண்ணி பேசுவோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவோம் ஆனா அந்த ரெண்டு மணி நேரமும் என்ன பேசணும்னே தெரியாது என் வீட்டுக்கரை கேட்பாரு என்ன நீங்க ஞாயிற ஞாயிறக்கிழமை எல்லா புள்ளைங்க போடுவா கான்பரன்ஸ் கால் போட்டு பேசுறது என்னத்த தான் ுவளோ தெரியல வாரம் வாரம் போன் போட்டு விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அந்த அவரே சொல்லிடுவார் அட பேசலதாம பேசுற போனவரமும் இதே டாபிக் எடுத்த பேசிக்கிட்டு இருந்த இந்த வாரமும் அதே டாபிக் தான் பேசுறே நாங்க ஒவ்வொரு தடவையும் அதே டாபிக் பேசினாலும் புதுசா பேசுற மாரி பேசுவோ இப்ப கூட அவலுங்க யோசி எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் ல ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷம் அந்த மாரி ஃபீல் ஆகுது
ஆமா சிஸ்டர் அது என்னமோ உண்மதா நீங்க சொல்றது ஏன்னா இப்ப எனக்கு காலேஜ் லைஃப்ல எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கால் பண்றது எல்லாமே அப்படி அப்படியே போயிட்டோம் யாரு இப்போ ஃபோன் பண்ணி பேசுரது கிடையாது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுும்தான் இப்போ கால் பண்ணி அது குரூப்பா கால் பண்றதுில்ல கான்ஃப்ரன்ஸ் போடுறதுல ஆ தனியா செப்ரேட்டா கால் பண்ணி நாங்களா பேசிக்குவோம் அவ்வளோதான்
ஆனா உங்க இது டிஃப்ரெண்டா இருக்கு ஏன்னா நம்ம ஸ்கூல்ல வந்து டீச்சருக்கு பயப்படுவோம் தெரியுமா எப்ப பாத்தாலும் படிக்கணும் செய்யணும் அந்த இது நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல் கிளாஸ் வப்பாங்க காலையில ஸ்டடிஸ் சாய்ந்தர ஸி இதுல வந்து நம்ம பிள்ளைங்க நாம அந்த டைம்லாம் நெஜமா ஸ்கூல் டைம் பயந்து பயந்து தான் இருந்துரூக்கன் நா லா வந்து நானும் ஹாஸ்டல்ல இருந்து நைன்தலயும் லெவல்தலய நான் ஹாஸ்டல இருந்திருக்கேன் ஆன பாருங்களே நம் டென்த் டுவெல்த் தான் எக்ஸாம் எழுதுவோ அந்த ரெண்டு வருஷமும் நா ஹாஸ்டல் இல்ல நைன்த் ல நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நைன்த்தக்கு வந்து கவுசிலிங் மாதி வைப்பாங்க நைன்துக்கு எனக்கு ஹாஸ்டல் கடைச்சிருச்சு டென்தல கடைக்கல லெவன்த் கடைச்சி டுவெல்த்த வந்து வேற ஸ்கூல் மாறிட்ட வேற ஊருக்கு வந்ததுனால நான் ஸ்கூல் மாறிட்ட அதனால அது எங்க வீடு பக்கத்துல இருந்ததுனால நான் சைக்கிள்ல போயிட்டு வந்த அ ஆனா அப்பவுமே நா யா எத்தன வர்ஷ ஆனாலு ஆ என்னோட ஹா ஹாஸ்டல் லைஃபு என்னால வந்து மற றக்கவே முடியாது ஹாஸ்டல் லைஃபையு நா சொல்றே உங்ககிட்ட இன்னொன்னு இந்த இது ஆ ஸ்கூல் லைஃப் என்னையக்கேட்டா நா பயந்து பயந்துதா இருந்தேன் நா சொல்லுவே ஆனா நீங்க கொஞ்ச டிஃபரெண்டா சொல்றீங்க ஸ்கூல் லைஃப் வந்து என்ஜாய் பண்றேன் சொல்
ஆனா உண்மையாலுமே யர் யாரு கேட்டாலு இப்டிதா சொல்லுவாங்க நீங்க ஸ் கூல் லைஃப் இவ்ளோ என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்டினு
ஆ அதா புதுசா இருக்கு
இல்ல உண்மையாலுமே நா சொல்றே ஸ்கூல் லைஃபு காலேஜு லைஃப் ப்ப விட நாங்க என்ஜாய் பண்ணோ அவ்வளோ படிக்கிறத படிச்சோ மத்த டைமுங்கும்போது நல்லா ஜாலியா நாங்க கடசி நாள் எக்ஸாம் முடியுதுன் வச்சுக்கோங் எக்ஸாம் முடியு து டென்த் எக்ஸாம் முடியுது அப்போ எங்க டென்த் வரைக்குந்தா எங்க ஸ்கூல்ல இருந்ச்சு இப்பதா டுவெல்த் நா நாங்க தா ஃபஸ்ட்டு பேஜ்ஜு லவல்த்து டுவெல்த்து எங்களுக்கு தெரியாது லவல்த்து டுவெல்த்து இங்க வருதுன்ட்டு இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோ டென்த்து முடிச் சுட்டோ டென்த்து முடிச்சுட்டு லாஸ்ட் டே அ எங் கிளா கிளாஸ்ல இருக்கிற அத்தன ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயி் அ ஒவ்வொரு வீட்டுக்கா போனு ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் அவ்ங்க வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவ்ங்க கூட ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்பற அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனோ இப்டி எ இப்டி டென்த்ல போனோ அதுக்கப்றோ அதுக்கப்பறந்தா எங்களுக்கு தெரிது ஓ லவல்த்து டுவெல்த்து இங்க இருக்கு கொண்டு வந்துட்டாங்க
ம் ஆனா நீங்க சொல்லும் போதுதா எனக்கு நியா வருது நாங்க டுவெல்த்துல போனோ லாஸ்ட் டே வந்து அ அப்ப வந்து கப் ப பசங்க வேறங் பசங்க நுப்பத்தெட்டு பேரோ என்னமோ ஆனா பசங்க வீட்டுக்குலா போல கேர்ள்ஸு ஒம்போது பேரு தா டுவெல்த்துல நாங்க அப்போ நீங்க சொல்லவுந்தா எனக்கே ஞாப் பக வருது நாங்க எங்ளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச கொஞ்ச நேர இருந்துட்டு ஒரு டீ சாப்ட்டு காஃபி சாப்ட்டு எங்க வீட்டுக்கு மட்டு எல்லாரு எங்க வீடு மட்டு தா தூரோ மத்த பிள்ளைங்கெல்லா பக்கத்து ல பக்கத்துல எங்க வீட்டுக்கு வந்தப்போ எங்கப் எங்க அம்மா எல்லாருமே தோட்டத்துக்கு போயிட்டாங்க எங்க பாட்டி மட் டுந்தா இருந்தாங்க அப்பால்லா தோட்டத்துக்கு போனா கூட பாட்டி வந்து இந்த நம்ம அந்த ம் பச்சரிசில புட்டு செஞ்சு வெச்சு குடுத்தாங்க நாங்களு போய் தோட்டத்த ஒரு ரவுண்டு சுத்தி பாத்துட்டு திரும்பி வந்து லெமன் ஜூஸு அந்த புட்டு சாப்ட்டு அந்த பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு போனாங்க இப்ப நீங்க சொன்னதுக்கப்பற எனக்கு சடனா அது ஞாபக வந்துச்சு ஆமா ஓகே சிஸ்டர் ஆ ஓகே ஆ ஓகே தேங்க்யூ